ஹலோ ஹலோ
ஹலோ ஆ கேக் கேக்குது‌ கேக்குது
அதுக்கப்றோ என்னாச்சு
ஹலோ அதுனாலயே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து
ப்ளஸ் ம் தப்பே கெடையாது அவ முன்னாடில்லா உண்மையாலுமே இருக்கக்குல்ல நீ இல்ல செம்ம பொஷிஷன்ல்ல போய் நிக்கணு நெறயா வாடி சொல்லிருக்கே ஞாபகோ இருக்கா நீ நீட் படிக்கிற அப்டின்னா கண்டிப்பா அவ முன்னாடி எல்லா நீ பேய் பெரிய ஒரு ஆளா நிக்கனு அவள யாரு உனக்கு உன்னைய கேவலமா பேசுனவ அவ அவள பத்தில நீ யோசிக்காத
நா எப்போவுமே அத மனசுல வச்சுப்பே எப்பவுமே ஒருத்தங்ளோட ஆக்ஷனவிட அவுங்க சொன்ன வார்த் த்த நம்ம மனசுல ஆழமா பதியு அது எனக்கு நல்லாவே தெரியு அதனால கண்டிப்பா அத மனசு வச்சுப்பே
இப்ப நீ திடிர்னு அ திடீர்னு
போ திடீர்னு எனக் கு எப்பவாது மூடு அப்செட் ஆகுதோ இப்போல்லா ரொம்ப நா படிக்க வேணா நெனைப்போனோ அப்பெல்லா அத யோசிப்பே
கண்டிப்பா யோசிக்கணு கண்டிப்பா அதே மாதிரி இப்ப நீ திடீர்னு எம் பி பிஎஸ் காலேஜ் போறேன்னு வச்சுக்கோயே இஸ்ஸா அ ஐமீன் இந்த வர்ஷமே கெடைச்சிருச்சு சீட் ஓகே வா கெடைச்சா சூப்பரா இருக்கு அப்டி சீட் கெடச்ச இந்த வர் ஷமே நீ பொய்ட்டே அப்டின்னா என்னது ஆமா சூப்பரா இருக்கு உனக்கு ஒன் இயர் வந்துட்டு எந்த விதலியுமே இதே ஆகாது அஃபெக்ட்டே ஆகாது செமையா பொய்டு அந்த மாதிரி ஃபஸ்டு இயர் இந்த இந்த வர்ஷமே உனக்கு காலேஜ் கெடச்சிருச்சினு வச்சுக்கோயே அங்க போனாலு இந்த மாரி நறய பேர் கண்டிப்பா இருப்பாங்க அதைய மறந்துறாத
அ
ஸ்கூலே நம்ம கஷ்டோ நெனச்சிட்டு இருதோனு வச்சுக்கோயே காலேஜ் அதோட கஷ்டமா இருக்கு நறைய பேரு இந்த மாரி பேசுறவங்க இருந்துதுட்டேதா இருப்பாங்க அத பத்திய யோசிச்சிட்டே இருக்க கூடாது முடி தள்ளி போய்டே இருக்கணு
உங்ள விட இங்க வந்து நறைய இந்த இந்த பிள்ளைய மாரி இருக்கலா ஏன்னா அத விட அது கொஞ்சோ டேஞ்சரான எடோதா காலேஜ்
ம் அதிய மட்டு மறதுறதா அவ்ளோதா
நா கொஞ்சோ ஏ கொஞ்சோ இப்போ நம்ம படிச்ச நம்ம ஒரு ஒரு மாசோ ஒரு எடத்துல படிச்சோல கொஞ்சோ நறைய விஷயத்த நா கத்துக்கிட்ட ஃபீல் எனக்கு நறைய பேரு கிட்ட கொஞ்சோ இன்ட்ரடக்ஷன் ஆகவு எனக்கு புரியுது எப்டி ஆகணு அப்டின்னுலா எனக்கு புரியுது
அதுதா நல்ல விஷ்யோ
நம்ம ஸ்கூல விட நம்ம இன்ஸ்டூயூட்ல ஒரு நல்லா ஜாலியா இருன்ச்சோ எனக்கு தோணுச்சு ஒரு மாசோ ஹாப்பியா இருந்த மார்ருன்ச்சு
எனக்கு அப்டி தா தோணுச்சு பெசாம திருப்பி இங் அங்கருக்கும் போது எனக் போக தோனவே இல்ல படிக்கணு அந்த மாரி இன்ட்ரெஸ்ட்டே இல்ல கிளாஸ்க்கு வரவே அந்தளவுக்கு எனக் புடிக்காது ஆனா இப்போ வீட்லரு க்கற்துக்கு பெசாம இன்ஸ்ட்யூட்டே போலா போல அப்டின்ட்ருக்கு எனக்கு
நல்ல வேள ஒரு மாசோ நம்ம இங்க படிச்சோ அப்டின்னு தோணுச்சு படிச்சோனா நம்ம இப்ப வந்து சேந்தோ அப்டின் தோனுச்சு
ஆ ஹா கே ஓகே ஆனா இப்ப சேந்து சேராதது ஒண்ணு மாரி ஆய்ருச்சு பாத்தியா நீட் எக்ஸாமே கேன்சல் ஆய்ர்ச்சு ஆ அ அதுலருக்ற ஒரு பொண்ணு நம்ம கூட செம்ம க்ளோஸ்ல அவளா பேசுறாளா
ஏ கிட்ட அப்பப்போ எப்பவும்போல காம்டியா எதாச்சு சொல்லி அனுப்புவா மீதி ஒ ஒன் ஒன்ன பத்தி கேப்பா நீ இருக்கியா அப்டின்லா கேப்பா இரு க்காடி அவ நம்பர் மாத்துனால மேபி அவ ஒனக்கு மெசேஜ் பண்ணிருக்க மாட்டா இருக்கா நல்லாதாருக்கா அப்டின் சொன்னே
நம்பர் மாத்துனால எனக்கு அவ நம்பரே இல்ல எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிவுடு அவ நம்பரு ஓகேவா நானு நெனச்சே பேசணுன் நெனச்சே
அவ எது சொல்லல அவே அந்த காலேஜ்ல போட்ருக்கா ஆனா இப்போ ஏ ஒன் இயருக்கே அந்த ஃபீஸ் தான்ப்பா
ஒன் இயர்க்கே அந்த ஃபீஸ் தானா பரவால்லயே
ஆமா ஆமா நீ தா சொன்ன அப் போ அவளுக்கு இப்ப வந்து அந்த கோர்ஸ் பேரா மெடிக்கல்ஸ் கோர்ஸ்ல அ ப்ளை பண்றா கவுன்சிலிங் போறாலா அப்பிடி இல்லனா அந்த கோ அதைவே எடுத்துட்டு அங்கயே ஒக்காந்து ஒன் இயர் படிச்சிருவாளா
ஓ ஓகே ஓகே பேராமெடிக்கல் கெடைக்குமான்ந்தா
ஆ நா கேட்டே இப்ப அந்த இதுல போட்டினா ஒனக் கவுன்சிலிங் போட்டா என்ன போட்ற அப்டின் கேட்டா எது கெடச்சாலு ஓகே டி எனக்கு அதுலருக்ற எதுன் கெடச்சாலு எனக்கு ஓகேதா அப்டின்றா
ஓ இது அவ கூட இன்னொர்த்தி இருப்பாள்ல ஒரே ஸ்கூல் அவுங்க ரெண்டு பேரு அவ எவ்ளோ மார்க்கு
அந்த யாரு குட்டையா இருக்றவளா ஆ ஓகே ஓகே இவ தானே எம்முல ஸ்டார்ட் ஆகு அவ நேம்
ஆமாமா
அவ வந்து ஃபோரு சிக்ஸ்ட்டி அந்த மார் சம்திங்
ஓ ஓகே
பட் ஃபோர்க்குள்ள தா ஃபோர் சிக்ஸ்ட்டி ஆர் செவன்ட்டி அந்த மார் தா
இவ எவ்ளோ
ஆ என்ல ஸ்டார்ட் ஆகுறதான அவ
அவ இல்ல இப்ப நீ பேசுனல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுக்றாள அவ
ஓகே அவளோட மார்க்கா அவ வந்து நம்ம ஃபோர் செவன் ஜீரோ
பரவால்லயே நல்லமார்க்கு தா ஏ
ஆமா நல்ல மார்க் தா
என்ல ஸ்டார்ட் ஆகுறது
ஆ எனக்கு இன்னும் மார்க்கே தெரியல மெசேஜே பண்ணல அவ ஐஜிலயே இல்ல
இல்லையா
மாரி ஒரு வேள ரிமூவ்பண்ணிட்டால தெரில எப்படின்னே தெரில அவ இருக்கிற மாரியே இல்ல அதை காட்ட மாட்டங்குது
ஏ இல்ல இருக்கா ஸ்டோரி எல்லாம் போடுறான்னு நனைக்கிறேன்
மே பி பே மார்க் சொல்ல வேன்னா நனைக்கிறாலோ என்னவோ தெரில
உம் ஆமா அப்டி வேணாம் இருக்கலாம் மார்க் சொல்ல வேணாம்னு நனச்சிட்டு இருக்கலாம் உம் ஓகே ஓகே
உம்
உம் நறைய விஷயம் மாறிட்டே இருக்கு அப்ரோ என்னது நானு இங்கே உட்க்காந்து மெஹந்தி போட்டிருக்கேன்
இனி விசேஷம்
விசேஷம் எல்லாம் இல்ல போர் அடிக்குது உங்ககிட்ட பேசிட்டே அப்படியே மஹந்தி போட்டிருக்கேன் போட்டு உனக்கு நான் போட்டோ எடுத்து அனுப்புற
ஓகே செரி
இது என்னமோ சொல்ல வந்த மறந்துட்ட உம் ஆ உங்க அக்கா என்னாச்சு
அப்ரோ என்னாச்சா அவ வந்து கீழ சாப்ட போயிட்டா அவ வந்து இப்போ இந்த வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் இங்க முடிப்பா அதுக்கப்ரோ நம்ம பெரிய அந்த காலேஜ் போவா வேற காலேஜ் போயி படிப்பா
ஓகே ஓகே அவங்க அந் அந்தண்ணா
அவங்க நல்லா இருக்காங்க இப்ப கொஞ்சோ முந்தி கூட அவங்க கூட தான்
இல்லல அவங்க ஒர்க் போறாங்களா காலேஜ் முடிச்சுட்டாங்கல்ல அதுதான் ஒர்க்கெலாம் கடச்சிருச்சான் கேட்ட
ஆ ஆமா ஆமா ஆமா நான் சொன்னேன்ல்ல போலீஸ் ஒர்க்குக்கு படிக்கிறா
ஓ ஓகே ஓகே எக்ஸாம் எழுதுறாங்களா
அதுக்கு எக்ஸாம்லா வருல இப்போ அதுக்கு அந்த புக்க எல்லாம் வாங்கி நான் நான் எப்போ நீட்டு எழுதுறனோ அப்போதான் அவங்களும் எழுதுவாங்க
ஓ ஓகே ஓகே நெக்ஸ்ட் இயர்
ஆமா ஆமா ஆமா அது வரைக்கூ அவங்க எப்ன வேற ஏதோ ஒரு ஜாபுக்கு பா பில ஸ்டார்ட் ஆகற ஒரு பிளேஸுக்கு போகலான் இருக்காங்க
ஓ ஓகே
ஆனா எங்க அக்காக்கு இஷ்டம் இல்ல போவாங்களான்னு தெர்ல
ஓ உங்க அக்கா அப்போ வேண வேணன்ட்டுருக்காங்களா
ஆமா ஏனா அங்க போயி எப்படி இருப்பாங்க எப்படி இருப்ப பிரெண்ட்ஸு அப்டி யோசிக்கிறாங்க கொஞ்சோ பொரு துனே கோவம் எல்லாமே கலந்து
ஓ ஓகே ஓகே இது ஆ என்னமோ கேட்க வந்த ஓ ஃப்ரெண்ட் ஒருத்தாங்க ஃப்ரெண்ட் இல்ல உன் கசின் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல ஒட்டகா உகாி கூகுள் மீட்ல் கூட படிப்பீங்கள்ல்ல
ஆமா
அவங்க என்ன பண்றாங்க இந்த ஒன் இயர் முடிஞ்சு நீட் எழுதுாங்களா நெக்ஸ்ட் இயர் எழுதுவாங்களா
அவங்க வீட்லயும் எங்க வீடு மாரி ஃபோர்ஸ் பண்றாங்க ஆனா அவ கிளியரா இருக் கா அவளுக்கு காலேஜ் போணும்ட்டு அதனால அவ ஒன் இயர் ட்ராப் பண்ற ஐடியா இல்ல ஆனா இன்னும் ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ட்டுதான் இருக்காங்க அன்னக்கி கூட ஆ நா அவுங்க அம்மாட்ட பேஸ்னேன் பேசும்போது உன்ன மாரிதான் நானும் சொன்னேன் அவ கேட்க மாட்டுக்றா
ஆ
நானும் சொன்னேன் எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணனால தான் நா ஜாயின் பண்றேன் எ நானுமே காலேஜ் போணு தான் சொன்னேன் சில விஷயத்துனால தான அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஆ நானும் அப்டித்தான் சொல்றேன் கேக்க மாட்டுக்கிறா காலேஜ் போணும்னு அடம் பிடிக்கிறா அவளுக்கு கொஞ்சம் மார்க்கும் ரொம்ப இல்ல இப்போ கவுன்சிலிங் போட்டாலும் ரொம்ப ரேர் தான் அதனால காலேஜ்ல அ எ அப்ளிகேஷனுக்கு ஃபீஸ் கட்டிருப்பாங்க ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்
எந்த கால் இது ஐ மீன் எந்த கோர்ஸு
அது எனக்கு தெரியா தெரியல ஆ இல்லல்ல எந்த கோஸ் தெரியுமா ஹார்ட பத்தி படிப்போல உனக்கு கூட அது வேணுன்னு நீ சொன்னல்ல அந்த காடியோ அந்த கோஸ் அந்த கோஸு க்கு போட்ருக்கா நா இனி நம்ம கவுன்சிலிங் வரும்போது அப்ளே பண்ணுவா போல இப்ப ஏன்னா தேட் ரவுண்ட் வரைக் க்கு சான்ஸ் இருக்குல்ல கெடைச்சா இல்லன்னா இங்க ஃபீஸ் கட்ணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா
எவ்ளோ மார்க்கு
அவ வந்து ம் ஆ ஃபோர் ஃபிஃப்டியா அந்த மாரி ஃபோர் ஃபிஃப்டி
ஓகே ஓ ஓகே ஓகே ஃபோர் ஃபிஃப்டிஸ்ல ஓகே ம் ம் எங்களுக்கு என்னோட
அதே மாரி எங்க ஃபேமிலில இப்போ டென்த்தல ஒரு த்தி எழுதுனா அவ வந்து அ த்ரீ எயிட்டி அந்த மாரி சம்திங் ஆனா அவன் வந்து அ அழு அழு அழுகுறா நல்ல மார்க் வரும் நானூறுக்கு மேல வரும் அப்டின்னு
எனக்கு ரீவல்யூஷன் இந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆக மாட்டிக்குது நா எவ்ளோ ட்ரை பண்றேன் தெரியுமா
என்னாச்சு
தெரியில எனக்கு மட்டும் ஓப்பன் ஆக மாட்டிதுன்னு பாத்தா கூட நம்ம என் கூட அப்ளே பண்ணவங்க யாருக்குமே ஓப்பன் ஆக மாட்டிக்குது அந்த வெப்சைட்டு
அதா என்ன பண்ணாங்க
தெரில சிக்ஸ்டீன் பதினாறாம்ந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுமாமா அப்டி வெயிட் பண்ணி அப்டி கொஞ்சம் அது அதுக்குள்ள ஐ மின் ஒரு ரெண்டு நாள் முணு நாள் நான ப்பேன் அதுப்பறம் எனக்கு வரலாட்டின்னா நா நம்ம ஸ்கூல்லுக்கு கால் பண்ணிருவேன்
சேர் செ
ம்
ம் அப்றோ இன்னைக்கு சர்ச்சுல நா ஒரு எனக்கு தெரிஞ்ச கசின் நா மீட் பண்ணேன்
கால் பண்ற உனக்கு கால் பண்றன் கொஞ்சம் எனக்கு செகண்ட் கால் வருது
அ